ஹலோ கேக் கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா என்ன பண்றீங்கோ
நானு சும்மாதாங்க சாப்பிட்டுட்டு வந்து படுத்துட்டு இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
என்னா ஸ்பெஷல் பண்ணீங்க நைட்டுக்கு
என்து கோதும தோச முட்டக்கொழம்பு
ம் நாங்க இன்னைக்கு கோயில்ல வந்து இன்னைக்கு பூஜைக்கு போயிருந்தோ
ம்
அங்கேயே சாப்பாடு
ஆ
சாமி கும்டுட்டு இன்னைக்கு பௌர்ணமின்ட்டுன்ன இங்க வழ க்கமா இங்க சிவன் கோயில்ல எங்க வீட்டு பக்கத்துல செய்வாங்கோ
ம்
அங்கதா போயிட்டு பா சாமி கும்பிட்டுட்டு அப்டியே அங்கேயே சாப்பாடு நல்லா இருந்துச்சு அங்கே சாப்டுட்டு வந்தோ நானு ஃப்ரெண்ட் எல்லா எல்லா வட பாயசத்துல இருந்து போட்டாங்க சாப்பாடு நல்லா இருந்தது
இப்ப நைட்டா மத்தியானோ சாப்ட்டீங்ளா அது
நைட்டு இப்போ நைட்டுக்கு போயிட்டு அங்கேயே சாப்ட்டு அப்டியே வந்ட்டோ நீங்க வீட்லயே முச்சுட்டீங்ளா
அ முடிச்சுட்டுங்க நா வீட்லயே தா
ம்
சாப்ட்டுட்டு இப்பதா எ பைய வந்தா அவ வந்துட்டு எனக்கு நூடுல்ஸ் தா வேனோ நா போயிட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சிக்கிறன்னு சொல்லிட்டு போயிருக்கா
ம்
நா சாப்ட்டு முடிச்சுட்டு முன்னே படுத்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தே அ
பையனே செஞ்சிருவாங்ளா
அ பையனே செஞ்சிப்பா அவனே செஞ்சிப்பா எப் இப்பதா வந்தா லேட்டா வந்தா இல்லைங்ளா அவனே செய்யட்டு எனக்கு வேல இருக்கு அப்டின் சொல்லி ட்டு அவனே கூட செஞ்சிப்பா
ம் ம்
அதா சமச்சி முடிச்சுட்டு மின்னயே வந்து படுத்து பேசிட்டே இருந்தே திடீனு எங்க ஃப்ரெண்டு வந்துட்டாங்க கேட்டா சர்பரைஸ் குடுக்குறன்னு சொன்னாங்க
பரவால்லைங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கதுக்குல்லா வராங்கோ
சர்பரைஸ் குடுக்கணுனு இல்லைங்க நாங்க ஒரு டூர் போயிருந்தோ அப்ப எங்களோட கார் அங்க ஒரு வீட்ல விட்டுட்டு வர வேண்டியதா இருந்தது சரி அந்த கார எடுத்துட்டு வந்து இங்க குடுக்குறதுக்கு வந்திருந்தாங்கோ
ம்
அப்ப அவங்களோட அண்ணா மட்டுந்தா வருவாருன்ற மாரிதா சொன்னாங்க நாங்க பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு எங்க வேலைய பாத்துருந்தோ இவங்களு திடீனு வந்துட்டு கதவு தட்ன ஒன்னே சரி என்னால ஃபோன பேசுன ஒருத்தர்க் கிட்டருந்து கட் பண்ணிட்டு போகவு முடியலையா சரி ஒரு அஞ்சி நிமிஷோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நா அவுங்க கிட்ட இருந்து பேசி முடிச் சிட்டு அதுக்கப்றோ போய் அவுங்களுக்கு ஒரு இல்லைங்க எதுவு சாப்பட்ல நா டீ மட்டோ போட்டு குடுத்த அவுங்க ஹோட்டல்ல வாங்கி வீட்ல வெச்சிட்டு இருக்காங்ளா வாங்கிட்டு போகனோ வெளியதா ஆனா வீட்ல எல்லா வெயிட் பண்ணிட்ருக்காங்க
சே என்னா செய்ற ஐடியா
நானா
ம்
இந்த சிக்கன் தா எடுத்துட்டு தேங்காப் பால் சாத செய்லான் நெனச்சி பண்ணிட்ருக்கங்க ஏன்னா அது எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கல்லா ரொம்ப புடிக்குமா
ம்
அதனால தேங்காப் பால் சாதமு சிக்கன் கிரேவி பண்லான்ருக்கே
பரவால்ல நைட்டே பிளான் பண்ணி வச்சிர்றீங்ளா
ஆம்மா அதுனா நானு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சி நாளாது ஆச்சி நா அந்த சாப் பாடு செஞ்சு வீட்ல சமையல்ன்னு ஆரம்பிச்சே ஒரு பதினஞ்சு நாள் ஆது கொஞ்சோ ஒடம்பு முடியாம வெளிய போயிட்டு வந்து
பரவால ஜாலியா நீங்ளே என்ஜாய் பண்றீங்க பரவால நாங்கல்லா பாருங்கோ ரெகுலரா செஞ்சிட்டே இருக்கோ ம்
இன்னிக்கி செஞ்சுட்டே சரி நாளைக்கு நான்வெஜ்ஜு பைய இருக்கா அடுத்த நாள் அவ ஹாஸ்ப் ஹாஸ்டல்க்கு போயிடுவானா னியா வெளிய போய் படிக்கிறதுனால சரி ஒரு நாளாவது நல்ல சமையலா செஞ்சி குடுக்கனுல்ல அதனால நாளைக்கு நான்வெஜ் எடுக்கலான் முடிவு பண்ணிருக்கே எட்த்து செஞ்சில்லா அவுங்ளுக்குன்ட்டு
ம் நானு நாளைக்கு ஃபிஷ் பண்லா அப்டின்ட்டுனு
அப்டியா
கீழ் மட்டன் சொல்லிருக்கோ பிஷ் ஃப்ரை பண்ணிட்டு
ம்
மட்டன் பிரியாணி பண்லான்ட்டுன்னு சொல்லிரு
ஓஹோ பிஷ் ஃப்ரை என்னா மசாலா போடுவீங்க நீங்க
என்ன இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆ பெப்பரு மொளகா தூளு கொஞ்சோ அ மஞ்சள் தூளு உப்பு
ம்
லெமன் ஒன்னு
அ
கறிவேப்ல இதல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வெச்சிட்டு உங்களுக்கு வேண்ணா கார்ன்ஃப்ளவர் கொஞ்ச போட்டு கலந்து வெச்சிக்லா அ அது ஊற போட்டு ஒரு மண் ஆம்மா சொந்தமா போட்ற தா இதுவே போட்டு இதுவே நல்லா வரு இல்ல எண்ணெயிலயேதா நல்லா வரு எண்ணெயிலே நல்லா வரு அதுக்கப்பறோ பிரியாணி
ம் ம்
ம்
நீங்க அதுவே தவா ஃப்ரை நீங்க போட்ற ம சாலா நல்லாருக்கு ஆனா அதுவே நீங்க தவா ஃப்ரை போட்டு பாருங்க இன்னு
தவா ஃப்ரை நல்லா இருக் கு தெரியு நாங்க வேணுன்னேதா தவா ஃப்ரை விட்டுட்டு இதுக்கு மாறிட்டோ தவா ஃப்ரை வந்து ரொம்ப காட் டெடுகுது பொக கண் எரிச்சலு இதெல்லா வருது அது பசங்கள்லா வ அதனால அது வேணா இதுல போட்டா நல்லா மொருவுலா வந்துருது எண்ணெல போட்டா அதனால இப்டி செஞ்சி குடுத்துருங்கோ அப்டின்டாங் அது அப்டியே மாத்திக்கிணு
ம் ம் அப்டிங்ளா ஏ அது என் தவா ஃப்ரை பண்ணா பசங்க சாப்புட்றது இல்லையா காட்டுக்காக மட்டுந்தானா
அவ சாப்புட்றது கொஞ்சோ இதாதா இது மொருவுலா இருந்தா கொஞ்சொ நல்லா விரும்பி சாப்புட்றாங்கோ அதனால இப்டி எண்ணெய்ல போட்டு குடுத்துட்டா நல்லா சாப்ட்டுக்குறாங்கோ அவ்ங்க வந்து த நல்லா ஃப்ரை ஆன மாரி கேக்குறாங்கோ கொஞ்சொ தவாலனா சாஃப்ட்டா வருது
ஓ ஒ
அந்த மாரி விரும்ப மாட்டேன்றாங் சே அதனால இப்டி செஞ்சிர்றது அதுக் கூட பிரியாணி செஞ்சுட்டுன்னா சாப்டுவாங்
என்ன பிரியாணிங்க பச்ச கலர்ல ஏதாவ்து பிரியாணி செய்வீங்களா
ஆமாங்கோ எங் ஊர் பக்கோல்லா அத்தாங்கோ ஃபேமஸு அனால அந்த பிரியாணி செஞ்சிருவோ ஆமா
இப்ப எந் எப் டிங்க செய்றீங்க அந்த பச்சக்கலர் பிரியாணி
நம்ப எப்பியும் போல அது எண்ணெய ஊத்திட்டு ஆ பட்ட லவங்கோ அத க்ராம்பு இது எல்லா போட்டுட்டு நார்மலா அந்த ஸ்பைசஸ் ஓல் ஸ்பைசி போட்டு அதுக்கப்றோ வெங்காயொ தக்காளி எல்லா கட் பண்ணிக்கிணு
ம்
அதுல புதினா கொத்தமல்லி பச்ச மொளகா இதெல்லா போட்டு நம்ப அரச்சிக்கிணு பேஸ்ட் பண்ணிக்கிணு
வெங்காயத்துல
இல்ல இல்ல தனியா இஞ்சி பூண்டு ஆ பச்ச மொளகா ரெண்டு பட்ட லவங்கோ அதுலியு ஆ கொத்தமல்லி புதினா இதல்லா போட்டு நம்போ பேஸ்ட் பண்ணிக்கினு வெங்காயொ தக்காளி எல்லா வதகுந்தோ அத எட்த்து இதுல போட்ணு கறி எல்லாம் போட்டு வத இதுவு வதக்கணு அதுலே வதக்கிட்டு சேம் அதே மெத்தேட் தா என்னன்னா நம்ம இஞ்சி பூ இது வந்து புதினாவு கொத்தமல்லியு பச்ச மொளகா இது மூணு வந்து அரச்சி போட போறோ
ஓ
நல்லா இருக்கு நீங்க வேணா ஒரு வாட்டி செஞ்சி பாருங்கோ வீட்ல
இல்ல அப்போ அந்த புதினா ரைஸ் வாசன வர்றதில்லையா புதினா கொத்தமல்லி எல்லா அரச்சி போடம் போது
அந்தளவுக்கு ஒண்ணு வராது நம்ளுக்கு தெரியாது அதுலயு ஒரு ரெண்டு மூணு பட்ட லவங்கொ அதெல்லா போர்றோ இல்ல எங்ளுக்கு பழகிட்ச்சுங்கோ அதுதா அந்த மாரி சாப்ட்டு சாப்ட்டு ஃபுல்லா அந்த சைடு ஃபுல்லா இப்டி தாங்க ஊர் சைடு எல்லா சாப்டுவாங்
அப்போ உங்க ஊர் சைடு சாப்பாடு புடிச்சிருக்கா இந்த ஊர் சைடு சாப்பாடு புடிச்சிருக்கா உங்களுக்கு
ரெண்டுமே மாத்தி மாத்தி செய் வேண்டிதா ஒண்ணே சாப்புர்றதுக் போர் இல்ல நீங்க ஓட்லுக் போனா எத்தினி வித விதமா சொல்லி சாப் புர்றீங்கல்ல
அப்டி இல்ல உங்களுக்கு புடிச்சது நா கேட்ட
எனக் புடிச்சது எப்பவ்மே எங்க ஊர் தாங்கோ
பச்ச கலர் பிரியாணி தா
ஆமா
சேரி சேரிங்க அதுக் பேர் என்ன சொல்லுவாங்க
அது வந்து அதுக்கு பேர் வந்து தொன்னே பிரியாணின்னுவாங்
அப்டிங்களா அது சிக்கன்லயு செய்லா மட்டன்லயு செய்லாமா
ஆமா எல்லாத்துலியுமே செய்யலா சிக்கன்லியு பண்ணலா மட்டன்லியு செய்யலா
ஃபிஷ்ல
ஃபிஷல நா தெரிய்லிகோ அதனால இப்ப ட்ரை பண்ணதுல்ல ஏ றால்லா செய்யறாங்கோ நாங்க நெறையன்னா இது ரெண்டுத்துல தா செஞ்சு பாத்திருக்கோ
ஓஹோ அதுக்கு தயிர் பச்சடி வைப்பீங்களா
ஆமா இதெல்லா கத்தரி அங்கெல்லா கத்திரிக்காய் தொக்கு இந்த இந்த பக்கம் மாரில்லா இருக்காது
ஓ ஓ
ம்
நீங்க இந்த ஆம்பூர் ஃபேமஸ் பிரியாணியெல்லா செஞ்சு பழக்கோல்லைங்களா
ம் ஆ ஹா என்க்கு ஆம்பூர் இல்ல எனக்கு வராதுங்கோ ஆம்பூர் பிரியாணியெல்லா உங்களுக்கு வருமா
ஆ
ஆம்பூர் பிரியாணினாக்கா லைட்ட தா நார்மலா செய்யுற மாரி அந்த செய்வே ஆ செவப் ப்பு அதா செவப்புப்ப செவப்பா வர்றதுக்காக அந்த பிரியாணி வேணா செய்வே எப்பயச்சு போர் அடிச்சுன்னா இந்த பச்சக்கலர் செய்வே உங்குள்து இது ஐ ஹைதராபாத் பிரியாணி அதெல்லா சொல்றா பாருங்க அதெல்லா வராது எனக்
ஓ ஹோ
உங்ளுக்கு வருமா
ஆ எனக்கு ஹைதராபாத்தி பிரியாணி வருங்க நா உங்களுக்கு இன்னொரு கால்ல அத சொல்லித்தறே
அப்பிடியா
ஆமா அது நா நல்லா செய்வே
அது ஈஸியாருக்கு
ஆ ஈஸியாதா இருக்கு செய்யவு ஆனாலு சாப்புடவு நல்லதாகருக்கு
ம் தேங்கா பால் சாதோல்லா
ஆ அதுவு நல்லா செய்வங்க இப்பதாங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு நா அந்த ரெசிபிய சொன்ன
ஆஹ எனக்கு புடிக்கு ஆனா வீட் ல வந்து யாருக்கு அவ்ளோவா விரும்பி சாப்புட மாட்டேன்றாங்கோ
ஓ
அதனால வந்து எனக்கு ஒண்டிக்கி தா புடிக்கு செரி எ ஒண்டிக்காக ரிஸ்க் எடுக்க வேணான்ட்டு செய்யறதுல்ல
ம் ம் அதுவேதா இப்ப நறைய பேரு செய்வாங்க ஒரு அதையே கீ ரைஸுன்னு சொல்லிடுவாங்க
ஆமாங்கோ எங்க சைடு கீ ரைஸ்சு தா சொல்லுவோ நீங்க தேங்கபால் சாதம் ம்
தேங்கா பால் லைட்டா ஊத்திட்டு அதுக்கு பேரு கீரைசுன்னு வச்சுடுவாங்க வித்து தேங்காப் பாலு அதிகமா ஊத்துறதுனால இது தேங்காபால் சாதம்ன் சொல்லுவாங்க
ம் என்னா அரிசியில செய்றீங்க இத என்னா அரிசியில பண்லா
இதி இது வந்துட்டு இதுல பாசுமதியிலயு செய்லா சீரக சம்பாலயு செய்லா ஆ நார்மலா புல்லெட் அரிசியிலயு செய்லா ஆனா எனக்கு புடிச்சது அதுல புல்லெட் அரி சில செய்ற்து மட்டுந்தா
ம்
இது பாஸ்மதியில செஞ்சோன்னா ஒரு கொஞ்ச சூடா சாப்ட்டா மட்டு தா நல்லா இருக்கு ஆரிடுச்சுன்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்குறதில்ல அது ஒரு மாதிரி வாசன வந்துரு எங்களுக்கு அது புடிக்கில அதுவே சிரக சம்பாள செஞ்சாலுமே டேஸ்ட் நல்லா இருக்கு அது இன்னு கொஞ்சோ நெய் வாசன அதிகமா தூக்கி கொடுக்கு
செரி உடுங்க நாளைக்கி செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்கோ எப்டி வந்ச்சுன்ட்டுன்னு செரிங்கோ ம் செரிங்கோ வைக்கட்டுமா
ஆ செரிங்க
செரி நன்றிங்க பேசன்துக்கு